அப்படி கேக்குதுங்களா
வணக்கம் தோலி எப்படி இருக்கீங்க கே
ஆ ஆ கே ஒகேங் தோலி நல்லா இருக்கேன் தோலி நீங்க நல்லா இருக்கீங்களா
எனக்கு
இப்ப கேக்குதா நீங்க பேசுறதான் எனக்கு ரொம்ப கட்டாய் கட்டாய் கேக்குது இப்போ கேக்குதா ஆ சரி தோலி என்ன தொலி இரவு உணவு என்ன ஆ
ஆ இல்ல தோலி இனிமேல் தான் இப்போ சாப்டடுனும் தோலி
ம் உம் சரி ஓ சாப்டனுமா இனிமேதா
எங்க கணவர் இன்னும் வரல தோலி அவர் வந்தா வந்தார்னா
ஆ ஹா சரி ஓகே ஓகே
சொல்லுங்க தோலி இனி பேசலாம்
இன்னிக்கு பாத்தீங்கன்னா மரம் வளர்ப்பு பத்தி பேசுவோமா
சொல்லுங்க தொலி நீங்க சொல்லுங்க ஏதாவது
இப்ப பாத்தீங்கன்னா நீ ஆ நீங்க இப்போ நகர்ப்புற நீங்க இப்போ நகர்ப்புற ஏரியால இருக்கிறதுனால உங்களுக்கு மரங்கள் பத்தினா அங்க தான் அ தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு நெனைக்கிறேன் ஆ இப்ப பாத்தீங்கன்னா நாங்க நா நாங்க ஒரு சாதாரண ஆமா அ இப்ப ஒரு கிரௌண்ட கீட்ட எடுத்துக்கிட்டா இப்ப எங்க எங்க ஊர்ல எல்லா வீட்டுலயுமே பாத்தீங்கன்னா கொறைஞ்சது பத்து தென்னமரோ பனமர மாது இருக்கும் பத்து தென்னமரம் இருக்கும் அது கூட பாத்தீங்கன்னா வார மரம் இருக்கும் அந்த இக்கு பாத்தீங்கன்னா வாழை மரம் ங்க அந்த வாழை மரத்து பத்தி பாத்தீங்கன்னா நெறைய வகைகள் எல்லாம் இரு இருக்கு
ம் சொல்லுங்க தோழி
அந்த செவ ப்பு வாழிலந்துக்கு ராஸ்தா அலின்னு சொல்லுவாங்க அங்க ஜம்பது ஆறுவதுல இருக்கு கற்பூர வள்ளி பச்ச கொள இப்தான் இருக்கு இந்த மாரி ந வகைகள்ல்லாம் இருக்கும் நாங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லா வாழ வ எத்துலயுமே ஒவ்வொரு வகைகள் வச்சிருபோம் தென்னை மரம் இருக்கும் க்கும் தென்மத்த ஒரு பத்தடி தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு வாழ மரம் இருக்கும் அந்த வாழை மரம் பாரத்தீங்கன்னா அத அப்டியே கண்ண வச்சா வளர்ந்துகிட்டே இருக்கும் அதோட அதோடக்க அதோடக்கு இப்ப எங்கள கொத்த வ இரு பாத்தீங்கன்னா தேங்கா பஞ்சம் வருரத்துக்காக
ஆ
முருங்க மரம் இருக்கும் அவங்க ஊர்ல எல்லாரு வீட்யுமே ஆமா தோழ இப்ப நம்ம பாத்தீங்கன்னா முருங்கை மரம் எங்க வீட்டை சுத்தியே இருக்கு ஆ வேலியில வச்சிருக்கோம் வேலினா ஒரு வீட்டுக்கும் இன்னொருத்தவங்க வீட்டுக்கும் அந்த எல்லை அந்த தடுப்பு சோ ஒரு மாரி இருக்கும் அந்த வேலி அத பாத்தீங்கன்னா அந்த மூணு மூங்கில் இருக்கு அந்த முள்ளு போறிறது இருக்கும் நாங்க வந்து அந்த வேலி ஓரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முருங்கை மரம் வச் வச்சிருப்போம் ஹ அப்பறம் பாத்தீங்கன்னா ஆ ஆஹ் தென்னை மரம் சொல்லிட்டேன் முருங்க மரம் சொல்லிட்டேன்னா அப்பறம் பாத்தீங்கன்னா அ கத்திரிக்கா செடி இருக்குலையா அது ப்பாங்க அந்த இடுக்கு இடுக்க எல்லாம் கத்தரிக்காய் வெண்டக்காய் அந்த மாதிரிலாம் வப்பாங்க அதனால நாங்க பாத்திங்ன்னா முக்காவாசி வெளிலலே போய் காய்கறிகலே வாங்க மாட்டோம் எல்லாமே எங்க வீட்ல யே இருக்கும் நாங்க காய்கறி வாங்கணும்ன்னு பாத்தீங்கன்னா
உம்
ஹ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கேரட்டு இந்த மாதிரி வெளி மாநிலத் இத்துல வெளியூர்ல வெளையிற கலைைலதான் வாங்குற மாதிரி வந்தா கடக்கு போய் வாங்குவோம் அதுவும் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல சந்தன்னு சொல்லுவாங்க வாரத்துல ஒரு நாள் அந்த சந்த போடுவாங்க அந்த சந்த வண்டில போயிட்டு நாங்க வாங்கி அ ஆ இப்ப பாத்தீங்கன்னா முருங்கை மரம் இருக்குல்லையா அந்த மு முருங்கை மரத்த நம்ம வந்து ஓயரமா வந்து வளர விடக் கூடாது அது பாத்தீங்கன்னா நம்ம நறுக்கிக்கிட்டே இருக்கணும் அதோட இலைகள வெட்டணும் அது ஒயரமா போணுச்சின்னா வெட்டணும் இப்டி இருந்தா தான் அந்த முருகன் மரம் பாத்தீங்கன்னா நம்ம நெறைய காய் கொடுக்கும் நெறைய இலை வ நெறைய நம்ம தளிர்வி ட் வரும் சீக்கிரம் முருங்க மரமும் வந்து வயசாகாது பட்டு போகாது உங்க வீட்லயும் முருங்க மரம் இருந் என்னா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க தோழி
ஆமா இருக்கும தோழி இப்ப எங்க வீட்ல இருக்க முருங்க மரம் என்ன ஆயிடுச்சின்னா அந்த ஆ இருக்குயில்லையா அந்த பெருசா அப்டியே போயிட்டேயிருக் குது அந்த கொம்பு அது என்ன ஆயிடுச்சு வெயிட்னால அப்டியே சாஞ்சிச்சு தோலி
உம் ஹும் அது வந்து நம்ம சாய விடக்கூடாது அத மாரி சாஞ்சுடுச்சுன்னா மரோ சீக்குரமாவே வீணா போயிடோ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம
பட்டு மரோ என்ன ஆயிடுச்சு எங்க வீட்டு மரோ மேல பட்டு ச்சு தோலி அது விலுந்து எங்க வீட்டு மல மரத்து மேல வந்து படுத்து அது எங்க எங்க மரோ என்ன ஆயிடுச்சு அதுவோ கீல சாஞ்சுச்சு தோலி இப்போ ரெண்டு மருமோ பக்கத்து வீட்டு மரமோ எங்க வீட்டு மரமோ அப்டியே சாஞ்சிச்சு தோலி அது ரொம்ப ஒரு எஜ்ஜுலயிருக்கு எப்போல்லா விழுந்துடோ அந்த மாரி ஒரு எஜ்ஜுலயிருக்கு தோலி அதுக்கு எதாவது பண்ணுமோ பண்ண முடியுமா தோலி
முடியோ தோழி இப்ப பாத்தீங்கன்னா முருங்க மரம் இருக்குயில்லையா இது வந்து வெயில் காலோந்தான அதுல பாத்தீங்கன்னா பூச்சிகள்லா நெறைய வர ஆரம் பிக்கோ அதனால நம்ம என்ன செய்யனோன்னா அந்த மரத்த வந்து நம்ம வெட்டி எடு துருனோ அஹ் ஓரளவு நம்ம ஒயரத்துக்கு கொஞ்சோ ஒரு அரவுடி விட்டு நம்ம அந்த மர த்த வந்து வெட்டிடணோ சுத்தமாவே அதோட கிளைகளாயிருக்க ட்டோ அந்த மரமாயிருக்கட்டோ எல்லாத்தையுமே வெட்டிட்டு நம்ம டெய்லி சும்மா கொஞ்சோ கொஞ்சோ அதுல தண்ணி ஊத்துனா போதோ தண்ணி மட்டோ ஊத்துனீங்கன்னா அந்த அகையில்லா மழ வர்றப்ப நம்ப மரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு துளிர் வந்துடோ அதே மாரி பக்கத்து வீட்டு மரோ உங்க வீட்டுக்கு வந்தாலுமே அந்த மரத்தெல்லாம் உங்க வெட்ட சொல்லிடுங்க ஏன்னா முருங்கை வந்துட்டு வளராது ஆஹ் அப்புறம் ப நம்ம வீட்டுல சமைக்கிற அந்த காய்கறித் தோல் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த தோலை வந்து நீ என்ம்ப மரத்துல கொண்டு போய் போ நாம் அந்த மரத்துல மண்ணு கிட்ட போடலாம் இயற்க்
ஆமா தோழி நானும் அது ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெரு ச்சாலி பிரச்சனையா இருக்கு அதெல்லாம் போட்டு அக்கா இங்க பக்கத்து தெரு பக்கத்துல இருக்கறவங்க எல்லாரும ம்மே அதல தாம் போடாதீங்க அதெல்லாம் போட்டா ரொம்ப பேர பெருச்சாளி வருது டினு அப்படின்டூ சொல்லி சொல்றாங்களா அதே மாதிரி அவங்க சொன்னதும் நாங்க கேட்காம என்ன இன்னும் இந்த மாரி நம்ம அரிசி தண்ணி இந்த காய்கறி வெட்டுறது இதெல்லாம் ஒரு ஒர்க் தும்மா இருக்கும் அப்டின்னு சொல்லி நம்ம போட் போட்டமா அது என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்டா இரு சொன்ன மாதிரி பெருச்சாளி வந்து அப்படியே நம்ம நிறைய மரம் நாங்களும் குட்டி குட்டியா மரம் போட்டிருந்தோம் எங்க அம்மாக்கும் ஒரு ரொம்ப இந்த மாதிரி செடிய எல்லாம் வளக்குறது ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் நாங்களும் போட்டிருந்தோம் அது என்ன ஆயிடுச்சு நம்ம இந்த தக்காளி இரு தண்ணி எல்லாம் ஊத்துரும்வோம் இல்லையா அது தல்லி நிறைய பெருச்சாலி வந்து அப்படியே பெருசா ஓட்ட போட்டு அப்படியே எல்லா மரமும் நாசமா பண்ணிச்சு தோழி அதுலயே அது எல்லாம் போடக்க கூடாது சொல்லிட்டு ட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களால தா எலி வந்து எங்க மரமும் கண்டு போட்டுட்டாங்க இங்க சென்னையில எடுக்கிறோம் இல்லையா ம் சென்னையில இருக்கிறோம் இல்லையா நம்ம ஹ இது என்ன ஆகுது இதுனா ஒரு மரம் சாஞ்சா கூட இங்க ஒரே பெரியச பிரச்சனை மாதிரி ஆயிருது தோழி இங்க பாார்த் பாத்தீன்னா குட்டி குட்டி சந்து தோழி ஆ பக்கத்து பக்கத்து பக்கத்து எல்லா ஒட்டி ஒட்டி இருக்கும் வீடு இப்போ இவ்ளோ பெரிய மர சாய்ச்சு அது கீழே விழும்போது எங்க யாரு எடுத்துட்டு போறது இப்ப குப்பைக்காரன் கூட அதது எடுத்து அழிட்டு போகமாட்டான் இந்த மாரி எங்க எடுத்துட்டு போய் போடுறது அப்படின்னு ஏ ரெண்டு நாளா இது எப்டி கட் பண்றது எப்டி இது நம்ம ஒரு குப்பைக்காரங்கிட்டயோ இல்ல எப்டிதான் இது ஏற கட்டி எப்டித்தான் தூக்கி போடுறதுன்ன எங்களுக்கு தெரியல அதுவே ஒரு பிரச்சனையா இருக்கு தொலிங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லயா உங்களுக்கு க்கு
எங்க பக்கத்து வீட்டுல பெழங்குற தண்ணி அதாவது பக்கத்து வீட்டுல இருக்கிற பாத்ரூம் தண்ணியா இருக்கட்டும் கொள்ளதண்ணியா இருக்கட்டும் எங்க வீட்டு வழியாதான் போவோம் அப்டின்னு நாங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டோம் தோழி
ஐயோ இங்க ரொம்ப பிர ச்சின்ன தோலி
ஆ பத்த பக்கத்து வீல இருக்கிற ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் நம்ம வீட்டு கொள்ளையில நிற்கும் கோழி நம்ம வீட்டுக்கு வரும் நாங்க அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டோம் இது பாத்தீங்கன்னா நாங்க இ நாங்க பத்தங்கா அதுவும் நம்ம வீட்டுல ஒரு உயிரினதானே சொல்லிச்சட்டு நாங்களும் அதுக்கு சாப்பாடு போடுறது
நாங்க வீட்டுல மூணு பூனை வளக்கிறோம் அதுவே இங்க பக்கத்துல இருக்கிறவங்க இந்த பக்க இந்த சைடுல இருக்கிறவங்க வீடு எல்லாருமே சண்ட போடுறாங்க தோழி நம்ம பூனைம்ம வீட்டுல வச்சுதான் வளர்க்கிறோம் ஆனாலும் நம்ம அந்த அவங்களை புடிச்சு வைக்க முடியாது இல்லையா கட்டி வைக்க முடியாது இல்லையா அவங்க கொஞ்சம் அங்க எங்க குதிச்சு போக தானே செய்வாங்க அந்த மாரி எங்காவது போனாங்கன்னா அவங்க பூன எங்க வீட்டுக்கு வருர்து எங்களுக்கு பயயோம் அப்பறமா இங்க வந்து உச்சா போயிருது அப்டி இப்டின்னு ஒரே சண்டை போடுறாங்க தோல்லிங்க அது வேற இல்லாம நீங்க சொல்றீங்க அவங்க வீட்டு பாத்ரூம் தண்ணி இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சாமான கழுவுற தண்ணி எதத்துக்கிட்டோ உங்க வீட்டு தாண்டி தான் போகும் அப்டின்னு நீங்க சொல்றீங்க இங்க எல்லாம் அப்டி கெடையாது இங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பைப்பு உடைஞ்சிடுச்சு இல்ல ஒரு ஏச்சி தண்ணி கொஞ்சம் கொட்டிச்சுன்னா கூட சண்ட போட வந்துருவாங்க தோலி
கண்டிப்பா கண்டிப்பா தோழியா அப்னா எங்களை மாரியான கிராமப்புறங்கள்ல எல்லாம் வந்து இருங்க தொழில் உங்களுக்கு புடிக்கும்
ஆமா தோல்லி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தோல்லி ஏன்னா இங்கெல்லாம் சண்ட போடுவாங்க இங்க சண்டயும் போடுவாங்க அதே மாரி நம்மளுக்கு எதாவது ஒரு பிரச்சனனா வந்து கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க இப்போ நம்மளே சண்ட போட்டுக்கிறோ இல்லய நாளைக்கு எதாவது எதோ ஒரு நம்மளுக்கு பிரச்சனை அப்டின்னா ஆ நம்ம பக்கத்து வீட்டுக்கு அந்த மாரி ஒரு மென்டாலிட்டியான ஒரு பசங்க தா ஆளுங்கதான் இங்க இருக்கிறாங்க தோழி நம்மளா நம்ம சண்ட போட்டுப்போம் நம்ம என்ன வேணா பேசிப்போம் அதே மா அதே மாரி அவங்க எதாவது கல்யாணத்துக்கு கூப் ஆம் நம்ம அந்த கல்யாணத்துக்கு கூட போவோம் அந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஊர்ல
பரவால்ல தோழி நமக்கான டைம் முடிஞ்சிருச்சு தோழி இன்னும் வேற ஒரு அழைப்புல பாப்போம் தோழி
செரிங்க தோழி நன்றி தோழி உங்க கிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது தோழி
நன்றி தோழி
தொடர்ந்து பேசலாம் தோழி